ஹலோ ஹலோ
சொல்லுங்க
ஹலோ
சொல்லுங்க கேக்குதா நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க ஆஹ் எனக்கு நல்லா கேக்குது இல்ல இதுக்கப்புறம் தான் சாப்பட்ணும் நீங்க
நா சாப்டுட்டே பேசுறேங்க அத அப்டி பேசினுகே
சாப்டுட்டே இருக்கீங்களா ஓகே என்ன என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல
இன்னிக்கா மீன் கொழம்பு மீன் கொழம்பும் ஆஹ் நெத்திலி திமீனு நெத்திலி மீனு கொழம்பா
நீங்கே தும்மிளி தானே வாங்னன் சொன்னீங்கே
ஆ
நீங்கே தும்மிளி மீன் தானே வாங்னன்னீங்கே உங் உங்கே பேக்கிரவுண்ட்லே கொஞ்சோ சத்தமா இருக்கு பாத் துக்கோங்கே
தும்மிளி மீனு வறுக்கறதுக்கே நெத்திலி மீனு கொழம்பு ஆ ரெண்டு மீனோ வாங்கி செஞ்சிட்டே நெத்திலி தொக்கு பண்ணி ஏ நெத்திலி கொஞ்ச சால
இதெல்லாம் எப்ப வாங்னீங்க
இதா ஆஹ் நேத்து முந்தாநா நே ஆஹ் முந்தான நாள் வாங்கிட்டு வந்து கழுவி கிழிவி வச்சுட்டு நேத்து ஆக்குனே
செரி
தொம்முள் வரக் நெத்திலி தொக்கு பண்ணிட்டு நெத்திலி கட்டாசால்னா அஹ் உ காரகொழம்பு பண்ணிட்டு அது சால்னா ரெண்டாவது நாள் சாப்டா டேஸ்ட்டா இருக்கு
ஓகே ஆமா ஆமா மீன் கொழம்பு
ஆஹ் ஆ நல்லா அது வெச்சி முட்டு வருத்து குடுத்துட்டே சாப்ட்டாங்க
ம் ம்
உங்க வீட்டுலதான் சொன்னேன் கொழம்பு
எங்க வீட்டு்ல மீன் குழம்புதான் இன்னைக்கும்
உங்கவீட்ல மீன் குழம்பா என்ன மீனு
ஆமா
உம் சங்கரமீனா அங்க சீப்பா கிடைக்குதா மீன் எல்லாம் உம்
போல அது வந்து நாளைக்குதான் சமைக்கிறேன்னு சொன்னாங்க கேக்கல
சாப்பிடுவீங்களா மத்த மீனும் மத்த மீனு சாப்பிடுவீங்களா உம் ம்ம்ம் சேரிசேரி எங்க வீட்டில எல்லா மீனும் சாப்டணும்
ம் என்னென்ன மீனு சொன்னீ்ங்கனா மீன் சமைப்பீங்க நீங்க என்னென்ன மீன் சமைப்பீங்க
நாங்களா மீனு நெத்திலி மீனு கொடுவா வஞ்சிரம் அப்புறம் சீலா அந்த மாதிரி மீனெல்லாம் செய்வோம்
எப்படி மீன் குழம்பு எப்படி எப்படி ங்க நீங்க
மீன் கொழம்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் அறுத்து நல்லா எண்ண ஊத்தி தினல்லா காரசாரமா ஆபிஸ் ங்க பக்ரவுண்ட் யெதா கேக்குதா உங்களுக்கு கிளியராருக்குதுங்களா
இல்ல இல்ல கிளியரா கிளியராருக்கு கிளியராருக்கு இப்ப கிளியராருக்கு உம்
இப்ப க்ளியரா இருக்கு ங்களா ஆஹ் அந்த மாரி ப்போ ஒருசில நேரத்ல தேங்காலாம் போட்டு அரச்சி அந்த மாரி ஒரு மீன் சொல்லுங்கக்கா
ஓ ஓ தேங்கா போடாமலயும் வைக்கலாமா
தேங்கா போடாம போ கார கொழம்பு வப்பாங்க நல்லா வெங்காயம் தக்காளி நல்லால்லாம் போட்டு வதக்கிட்டு புளி கொ தூக்கலா போட்டு கார சாரமா வச்சா
ஆஹ்
புளிப்பா நல்லாருக்கு சாப்படுறதுக்கு அதுல ஒரு மாங்கா போடணு
ஆஹ் ஹா
மாங்கா போட்டாங்னா டேஸ்ட் ட்டா இருக்கும்
உம்
அதே பாதி தேங்காவ போட்டாங்கன்னா கொஞ்சோ திக்கா இருக்கும் கொலம்பு
ஓகே
வேற வேற எதுமே டிஃப்ரெண்ட் இதுக்கு அதுக்கு
சேரி சேரி சேர்தான்
நீங்கதா சாப்ட்டீங்க இப்போ
நா இன்னு சாப்பல நா இதுக்கப்றமேட்டு தா சாப்பனு
எங்கனா ஸ்பெஷல்
அதா இது மீன் கொழம்பு மீன் வருவலு எங்க அம்மா இன்னும் மீன் வறுக்கல ஆமா தோழி இப்பதா பிரே பண்ணிட்ருக்கோ நாங்க சோ இதுக்கப்றமேட்டதா மீன் வறுத்து குடுக்கனு வேற என்ன டிஷ்ஸஸ்லா நீங்க நல்லா செய்வீங்க
எல்லா டிஷு செய்வே கறி மீனு ஸ்பெஷல் சூட்டெல்லா இல்ல எல்லாமே பண்ணுவே அரியில பண்ணுவோ தூக்கு எங்க சைட்ல வந்து வெங்காயத்த குள்ள நல்லா எண்ண போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலால்லா போட்டு வெளி மசாலால்லா போட மாட்டோ வீட்டு மசாலாதா மொளகா தானியோ அரைச்சது அத போட்டுதா செய்வோ ஒருசிலங்க ரெடிமேட் மசாலா போட் ஆக்குவாங்க பிரியாணி மசாலா
ஓகே ஓகே
நல்லா அதெல்லா போட மாட்டோ நார்மலாவோ மசாலா போட்டு
உம்
பிரியாணி ஃபீப் பிரியணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி
உம்
பேணி
உம்
இந்த மாரி நாலு பிரியாணி செய்வே
ஓகே ஹ
மா ப்ளாவு பகாரியா தாள்ச்ச சோறு நெய் சோறு இந்த மாதி தால்ச்சா
பெரிய செஃப்பா இருப்பீங்க போலயே ஆஹா
ளவு கொற வெப்பாங்க
ஆஹ்
இது இல்ல அது இல்ல அது நல்லா இல்ல இது நல்ல இல்ல சொல்ட்டு நல்லாந்துச்சுனா நல்லா போட்டு வச்சு சாப்டுவாங்க அ அப்டி இல்லனாக்கா இது இப்பி ஆச்சுன நல்லா இருக் கோ கொஞ் தண்ணியாருக்குது திக்கா இருக்குது காரமா இருக்குது எதாவ்து ஒன்னு
சேரி சேரி ம்
நல்லா ருசிச்சு ரசிச் ச்சு சாப்டுவாங்க இல்னா கொற சொல்ட்டே இருப்பாங்க எங்க வீட்ல வந்து ரசம்னாக்கா பிடி காது
ஓ
ரசோ வெச்சனா அய்யயோ ரசமா சொல்லி கேப்பாங்க அதா ரசமே வெக்கிறத விட்டுட்ட வீட்ல எதோ சாம்பாரு தக்காளி சட்னி இந்த காய்த்தருங்க கூட்டு இங்க கார கொழம்பு எ பொண்ணுக் புடிக்காது அதல்ல அதுக்காவண்டியே அதிகமா வெக்கிறதுல கார கொழம்பு
அஹா
கம்மியாதா வெக்கிற்து அதிக்மா சாம்பார் தா செய்வ இந்த தக்காளி சட்னி காய்கறிங்க போட்டு கூட்டு அதிக்மா வெப்ப
சேரி சேரிங்
காய்கறிங்கெலா போட்டு கூட்டு வெப் ப ம் அப்றமா ச்ச்
அப்புறோ எங்க அம்மா பிரியாணி சூப்பரா செய்வாங்க நா வந்து தோச ரவுண்டா போடுவே
போடுவாங்க ம் கோன மானல்லா போடுவாங்க
சிலவங்களோட தோச வந்து ஓவல் ஷேப் ல இருக்கு பட் நா போட்ற தோச மட்டு ரவுண்டா இருக்கு
அப்பிடியா இருங்க இருங்க நீங்க தோச சுட்டு எனக்கு வாட்ஸப்ல அனுப் பறீங்க
கண்டிப்பா நா தா அடிக்கடி தோச போட்டுட்டுருக்கே எங்க வீட்ல எங்கம்மாக் கால்வலின்றதால அதனால நா கொஞ்சோ அதுல எக்ஸ்பெட் ஆய்ட்டே இந்த கருமுருன் செய்ற மாரி அப்புறோ வேற என்ன செய்வே டீ போடுவே அ அப்புறோ வந்து வேற தென்ன மேகி மேகிலா இப்ப சாப்பறதில்ல அத ஃபஸ்ட்டு செஞ்சிட்டுருந்த அதுக்கப்புறமேட்ட‌ நே எங்க அம்மாட்ட கேட்டு முந்தா நேத்து நைட்டு மக்ரூனி செஞ்ச
ம் பாஸ்தா எப்பிடி செய்வீங்க
மக்ரூனி நார்மலா எங்க அம்மா இந்த மசாலா ஸ்பைசஸ்லா எண்ணெய்ய போட்டு அப்புறோ சம் ஸ்பைசஸ் எல்லா போடுவாங்கள இந்த பட்ட அதெல்லா போட்டு டு கொஞ்ச நேரோ அப்டியே தாளி இது பண்ணிட்டு வெங்காயத்த தூக்கி போட்டு அது கொஞ்சோ ப்ரௌனிஷ் வர மாரி வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமா போட் ட்டு அப்புறோ தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா மசாலாஸ் இந்த எண்ண மசாலா போட் தங்கம் ஆட்
இப்ப நீங்க மக்ரூனிய வேக வச்சி போடுவிங்களா இல்ல அதுலய வேக வெச்
இல்ல இல்ல அப்டியே எங்க அம்மா வந்து குக்கர்ல செஞ்சது அதால அப்டியே போட்டுருவாங்க
செரி செரி செரி செரி அதுல உன்னொன்னு பாஸ்தா நல்லாருக்கோ மக்ரோனிய வேக வச்சிட் ட்டு தனியா வெங்காயோ அஹ்
ம்
புல கொஞ்ச க கடுகு ஃபர்ஸ்ட்டு எண்ண போட்டு கடுகப் போட் ட்டு நல்லா வெங்காயத்தப் குருத்து
ம்
நல்லா வதக்கிட்டேருக்கணு வதக்கிட்டேருக் தொம்பது கொஞ்சண்டு கரோப்ல கொட்டணு கருவாப்ல போட் டே
ம் ம் அஹ் அஹ்
எவ்ளோ எடுக்கிறோமோ அதுலந்து கொஞ்சு இதுல முட்டை கொஞ்சு இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும் சாப்ட.
ஆ ஆ
மூண் நால் பேர் சாப்பிட சொல்லோ ரெண்டு முட்டை போட்டு
ஆ
மூண் பேர் சாப்பிட்டனாக்கா அந்த முட்டை தா அதுல பேஸ்ட் அதுல வரு முட்டை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த முட் டீயும் போட்டு அப்புறமா இந்த பாஸ்தா வேக அந்த பாஸ்தாவ எடுத்து அத போட்டு அத நல்லா மாஷ் பண்ணிட்டே இருக்கணு கேளறிட்டே இருக்கு அது அப்புறோ- கொஞ்சு மேளகு இருக்கு நல்லா நசிக்கிட்டு மெலகுத்தூள் மேல தூவிவிட்டுனும் விட்டு விட்டு நல்லா உன்னூ கொஞ்சு அப்டியே போட்டு பேறட்டிட்டே இருக்கணு எல்லாயோ- நல்லா மா மாஷ்ஷான பிறகு
ஆ
கு
ம்
கேட்டுட்டு சாஸ் போட்டு சாப்டா நல்லா இருக்கு
ஆஹ மசாலா போட மாட்டீங்ளா ஒயிட் சாஸ் மாரி செய்வீங்ளா
காஞ்ச மொளகா வந்து என்ன செய்ணுனாக்கா கிள்ளி போட்றனு காஞ்ச மொளகா அந்த காஞ்ச மொளகா வந்து கிள்ளி க்குறோ அதா அதா அதுலதா ஸ்பைசி அது காரமா இருக்காது அந்த மாரிதா நல்லா இருக்கு சாப்புட எண்ணெப்பா எண்ணெ கொஞ்சோ நல்லா கூடுதலா இரு ந்ச்சினாக்கா அந்த தேள் செட் நல்லா எடுத்து விடும் அது நல்லா இரு
எங்க அம்மாட்ட நான் கேட்டிருக்கேன் லைட் இந்த லைட் கொஞ்சம் தண்ணி ட்டில போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்து அத போடுவாங்கல்ல
ஆமா அது வாரி நம்ம செஞ்சனாக்கா வேக வச்சுட்டு எடுத் திட்டு
ம் ம்
தண்ணில நார்மல் தண்ணில அது வந்து கொஞ்சு கூள் பண்ணி வெச்சிர்னு நம்ம டே அந்த சுடுல சுடுலே அப்பிடி விட்டர்னு கா ஒன்னு கொண்ணு வெந்துடுது
ஓக்கே ஓக்கே ஓக்கே
திட்டு நார்மல் தண்ணிய கூல் வச்சிருந்தனக்கா நமக்கு தேவையானது எடுத்துட்டு அது மறுநாள் நமக்கு தேவைப்பட்டாலு பிரிட்ஜுல வெச்சு நம்மயூஸ் பண்ணிக்கலா அந்த மாரி செஞ்சாலு நல்லா இருக் பதல்லா உம் நீங்க என்ன வேற என்ன சமைப்பீங்க
எங்க அம்மா அன்னக்கி முட்ட போட்டு தான் செஞ் செய்ய சொன்னாங்க முட்ட போட்டு தான் செஞ் நானும் பட் என்ன அது பாய்லிங்ப் பண்ணாம அப்டியே டைரக்டா குக்கர்ல போட்டு ஒரு மூணு விசில் வந்தவுடனே ஆமா
ஆ அப்புறம் எலும்பு போட்டு ஆக்குனாலும் நல்லா இருக்கும் எலும்பு இருக்குமில்ல கறி எலும்பு அது போட்டு ஆக்கு அதும் நல்லா இருக்கும் மஃபிரினில
சேரி சேரி சரி இந்த அரிசில என்னமோ ஒண்ணு செய்வாங்கல்ல அ அரிசி சம்திங் இந்த வி வீஷேப் மாதிரி ஆமா அதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா ஆ பால் பால் இல்ல ஸ்பைசியா
அந்தேக் ஏலும்பெல்லாம் போட்டு அந்த காரமா பாங்கே காரே கொழுக்கட்டே ம் செய்வோமே
ரொம்பா நாளா எங்கே அம்மா செஞ்சு தர மாட்றாங்களா ஆமா ஆமா
டிஷ் அது எங்கே அம்மாதா அதிகமா நா எங்க அம்மாடே கேப்பே இந்த டிஷ்சு எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடு பாங்கா இப்பே எங்கே அம்மா இல்லே எ சனி தரறதுக்கு எங்க அங்கிட்ட தான் சொல்லுவம் அதது செய்யணும்னாக்கா அது அவங்க பொறுமையா உக்காந்து அந்த மாவு பேசைஞ்சு அந்த ஒரு செஃப் பா போட்டு அத்தௌங்கே கைக்கு நல்லாயிருக்கோ செய்யிற்துக்
ஓ ஓ அதுவு பாயில் பண்ணுவாங்களா
ஆமா அதோம் பாயில்லா பண்ணுவோ ரொம்போ நேரோ பாயில் பண்றதுக் கே அ ஆ வேகவெச்சு சே அது அப்பறோதா மஸ்டரெல்லாம்
ஆனா நீங்கே எப்பிடி அந்த கன்சிஸ்டன்சி பாப்பாங்கே அவுங்கே